ஹலோ ஆ என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கா
நானா இப்ப தான் காலேஜ் முடிஞ்சு வெளில வரேன் இனிமே தான் போணும் பஸ் ஏறணும் பஸ்சு வர அஞ்சு மணி ஆயிடுச்சு இனிமேதான் பொ றுமையா ஒண்ணு ஒண்ணா வரும் ஆப்ல வேற காட்டவே இல்ல
சேரி ஊர்லா சுத்தலையா
என்ன எப் பாத்தாளும் ஊர் சுத்திட்டே இருப்பாங்களா அதெல்லாம் சுத்த வேண்டிய நேரத்துல கரெக்டா சுத்துவோம்
ஆ ஃப்ரெண்டோட அங்கங்க போவால அதான் கேட்டேன்
ஆமா நேத்து கூட தான் எங்க மேம் என்னை லேட் பண்ணி விட்டாங்க இந்த சைன் போடணுன் சொல்லி அது அப்பவே போட வேண்டியதுமா இந்த லேப்ல அவுங்க அவுங்க பொறுமையா அன்னைக்கு ஒரு நாள் போட சொல்லி சொன்னாங்கன் சொல்ட்டு வெயிட் பண்ணா அவுங்க என்னடானா அன்னைக்கு பாய்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி எல்லாருமா போட்டாங்களா அதில வந்துட்டு டைம் ஆகிடுச்சு தப்புட்டாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு சொல்லாமலே உக்கார வச்சிட்டாங்க அதான் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு அப்போ பொறும்மையா உக்காந்து கோடு போட்டுட்டு இருக்காங்க ஆனா யாருமே சாப்ட்டாங்களா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேக்கல ஆனா அவுங்க லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் கடு ப்பாயிடுச்சு அதுக்கப்றமா பொறுமையா நாங்க ஃபர்ஸ்ட்டே போய் நின்னு லைன்ல நின்னு எல்லாரும் சைன் போட்டு அதுக்கப்புறமா காலேஜ் ள்ல வர ஒரு நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்றமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்ட
சரி நீ சாப்ட்டியா
சாப்டாச்சு சாப்டாச்சு சேரி எங்க பசி க்குது என்ன என்ன பண்ணி வச்சிருக்க
ஆ தோசத்தா சட்னி சாம்பாரு இட்லி பொடி ஆ சோறு இருக்கு ஆ அப்ப சோறு இருக்குது சோறு இருக்கு பரவாயில்ல
ஸ்நாக்ஸ் ஐட்டம்மா
சிப்ஸு இருக்கு உருள கிழங்கு சிப்ஸு
உருள கிழங்க சிப்ஸு ஏது அது நான் நா தான் வந்து வெங்காயம்ல்லாம் கட் பண்ணி அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ்
நான் நானே வெங்காயம் கட் பண்ணி குடுத்துருதேன் நீ மிக்ஸ் பண்ணிக்கோ
யாரு நீ அதிசயம் நீ உன் பையனுக்கு தான பண்ணி தருவ அதெல்லாம்
ஆமா அவனுக்கு நா தான் கட் பண்ணி குடுக்குறேன் உனக்கு ஒன்னும் தரமாட்டேன் அவனுக்கு மட்டும் தான் பாப்பேன் அ ஆ
ஆமா
ஆமாடி அவனுக்கு மட்டும் தான் செஞ்சு குடுப்பே ஒனக்கு ஒன்னு செஞ்சு தர மாட்டேன் ஏன் நீயேதா நீதான் சமப் நீயேதா சமையல் பண்ணி நீயேதா சாப்டுக்கற ம்
உனக்கு அப்டிலா வேற ஒரு ஆச இருக்குதா அதெல்லா ஒ கனவுளதாமா நடக்கு நீ வேணா பாரு
அ ஆமா நீ நீ அப்ப செஞ்சு சாப்ட மாட்ட
ஆ ஹு வாய்பில்ல ராஜா ஏய் அன்னைக் கி யாரு சாம்பார் வச்சா நல்லா இருக்கே கத
அய்யயோ அந்த சாம்பார பத்தி பேசாத அந்த சாம்பார் இட்லி பத்தி தயவு செய்து பேசாத பருப்பு முழு முழு பருப்பு
ஏய் ஒரு ஒரு மாஸ்டர் ஷெஃப்பு பத்தி நீ இப்டில்லா பேசகூடாது அது எவ்ளோ பெரிய வேல தெ தெரியுமா நா இது வரைக்கு குக்கர தனியா மூட்னதே இல்ல மூடிருக்கே அதுவே ஒரு பெரிய சாதன
ஆ சாதனதான ம் சாதனைல போட்ருவோ சாம்பார் வச்சு சாதிச்சு ஆ வச்சு சாதிச்சுட்டானு போட்டுருந்தேனா
போடுங்மா போடுங்க
வேற ஏதாவது கொழம்பு வச்சியா என்னைக்காச்சு
கொழம்பா
நா நாளைக்கு காலையிலே எழுப்பி விட்டுருதே கொழம்பு வச்சு விட்ரு
வாய்ப்பே இல்ல எனக்கு குடுத்ததே ரெண்டு வாரோ லீவ் தா நல்லா இருக்கே கத நானே இப்பதா காலேஜ்ல இருந்து கெளம்பி வந்துட்டு இருக்கே பஸு ஒன்னு வரல ஆனா இன்னு பஸ் ஸ்டாப்புக்கே போல எவ்ளோ கஷ்டோ தெரியுமா இதுல வேற நீ காலையில வேற எழுப்புறேன்ற
பரவால நீ நடந்து பொறுமையா வா என்ன
பொறுமையா வர்றதுக்கெல்லா இங்க நேரோ இல்ல
ம் அப்போ ஸ்பீடானு ஸ்பீடா நடந்து ஓடி வந்துரு
வர்லா வர்லா வந்துட்றே வந்து ஒன்னய டார்ச்சர் பண்ற ம் எங்க காலேஜ் ல தா அந்த எதோ ஃபெ ஃபெஸ்டிவல் மாரி பண்றாங்க போல அதுக்கு ப்ரசன்ட் டியூஷனுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் கூப்டாங்க அதுல நானு இருக்கே
ஆ
அதுக்கு இந்த ப்ளேசர்ல்லா வாங்னு அத இன்னைக்கு சொல்லோனு போட்டு போயிட்ணு போயி பி பிட்டிலா எக்ஸ்பிளைன் பண்ணணு ம்
ம் ம்
செரி நீ வாசலெல்லா பெருக்கிட்டியா
ம் போட்டு டீ போட்டு வைக்கிறே என்ன
ம்
பெருக்கிட்ருக்கே அப்டியே டீ போட்டு வைக்கிறே ம் அ
ம் அப்பா ஃபோன் போட்டாங்களா அப்பா ஃபோன் போட்டாங்களா
ம் போட்டாங்க போட்டு கேட்டாங்க
ஆ
பாப்பா வந்து டாளானு கேட்டாங்க இந்தா வந்துட்டு இருக்கா அப்டின்னே ம்
ம் அவே
அவ உக்காந்து விளாண்டுட்டு இருக்கா வந்து விளா
அதுக்குள்ள வந்டானா
ஆமா ஆமா வந்துட்டா வந்துட்டா சீக்கிரமா உட்டாங்க அதனால சீக்கிரமா வந்துட்டா ம் வந்து உக்காந்துட்ருக்கா அப்பா அப்பா அப்பா அ சரி
அப்போ முத்ரா போட்டுட்டு இருந்தாங்களா
ஆமா அப்டிதா சொன்னாங்க அப்பா ஃபோன்ல
ம் சரி நீ டீ குடிச்சியா
குடிசாச்
ம் இந்த அப்பாக்கு வேற வேலேயே இல்லமா ம் எப்பா பாரு எங்கப் போய் பாத்தாலு உக்காந்து முத்ராவ போட வேண்டியது
ம் சும்மா இருந்தாலே முத்ரா போட ஆரம்பிச்சிருவாரு
ம் அந்த இந்த சீடு எடுத்து ஒளிச்சு வைமா இல்ல இந்த அப்பா மொத்தமா சாப்ட்டு காலி பண்ணிட்றாங்க
ஆ சரி சரி எடுத்து வச்சிருதே சரியா ஆ
சரி சரி ஆ அதுக்கப்புறோ இந்தா இப்பதா வந்த பஸ் ஸ்டாப்புக்கு எது நேரோ பஸ் ஏற்ணு அதுக்கப்புற என்னன்னா அடுத்து ஆமா அதா அடுத்து எதோ இன்டன்ஷிப்க்ல்லா பாக்க சொல்லிருக்காங்க அதுவு பாக்கணு எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட அவ அவ ஒரு ஒரு வெப்சைட்ல அப்ளை பண்ணியிருக்கன்னா நானு பண்ணனு இந்த இன்னொரு இன்டன்ஷிப் சொன்னல அது கெடைச்சா நல்லா இருக்கு அதுலருந்து கத்துக்கலா நறைய
அ
ம்
சரி சரி ம் சரி கத்துக்க படிச்சுக்க ம்
ம்
என்ன சொன்னாலுங்க எல்லாரு போறாள்வலாமா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா
ஆ
ஃப்ரெண்ட்ஸ்ல்லா போறாள்ங்களா
ஆமா இவ எ ஃப்ரெண்டு் ஒருத்தி கேட்ருக்கா போல அவங்க ரிலேட் டிவ் கிட்ட அவுங்க வந் து பாக்றன்னாங்களா பாத்துட்டு ஒருத்தருக்குன்னா வந்து கன்ஃபாம்மா சொல்லிடுவே சொன்னாங்க வர திங்கக்கெழம சொல்றன்ருக்காங்க அப்டி இல்லனாலு அவுங்க சுத்தி நறைய இந்த ஐ டி கம்பெனி தா இருக்குதா அதுல எல்லையா ஒண்ல போயி்ட்டு கேக்கணு என்ன உள்ள போனுனா அதா எதா ப்ராஜெக்ட் கேப்பா அந்த ப்ராஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கோ இன்டர்வியூ மாரி வெப்பான்ல்ல ஆப்ட்டியூட் வப்பா அதுல்ல வந்துட்டு போய் கிளியர் பண்ற மார்ருக்கு
ம் எதா ஒண்ணு பாருங்க
ம் அதுவு இந்த இன்ஃபோசிஸ் ஒன்னு போட்டிருந்தது அதுக்கு போனு அது ஒரு மீட்டிங் இருக்குன்னாங்க அது டாக்குமெண்ட்லா வெரிஃபை பண்ணுவாங்களா அதுல இந்த ஆதார் கார்டு காலேஜ் ஐ டி கார்டு எல்லா காட்டணுமா அது வந்து பண்ணும் போது ரூம்ல சத்தமே போடக்கூடாதா சைலன்டா இருக்கணு அது ஒரு ரெண்டு மணி நேரோ மீட்டிங்கா அதுங்க காட்டமு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்டா க்ளியரா எல்லாத்தையுமே காட்னா தா நம்ம செலக்ட் ஆவோ
செரி செரி அப்படி பண்ணு
ம் அதுதா பண்ணனு
ம்
ம்
சரி பஸ்சு வந்துருச்சா
பஸ்ஸா தோ தோ ஒன்னு வருது
ஆ
அலதா ஏறி போனோ சரியான கூட்டமா இருக்குது வெயிலு சரியான வெயிலு
கொட வச்சிருக்கால்ல
கொட வச்சிருக்கே சன்ஸ்கிரீன் லோசன் போடாம போயிட்டே
ம் ம்
ம் என் கால்லா டான் ஆயிடுச்சுமா
ஆ வந்து தண்ணீ இருக்குல பச்ச தண்ணிய ஊத்தி நல்லா கழுவு சரி ஆயிரு
பச்சை தண்ணி ஊத்தி கழுவணுமா எந்த உலகத்துலமா இருக்குற
ம்
உனக்கு டன்னா என்னன்னு தெரியுமா
ஆமா ஆமா தெரியாது நீ சொல்லித்தா சரியா ம் எனக்கு தெரிய வேண்டா சும்மா வெயிலுக்குள்ள நடந் து உன் பாட்டுக்கு வா ஒன்னு ஆவாது
நீ நீ மொதல்ல வீட்ல இருந்து வெளிய வந்து ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிப்பாரு அப்ப தெரியு உனக்கு ஒரு இடத்துல எப்டி வெயிட் பண்றது ஓ
நா எதுக்கு போணுன்டி
ஏ நீ சின்ன வயசுல காலேஜ்ல பஸ்ல போனதே இல்ல
ஆமா நா போனதே இல்ல நா அப்டியே இந்த ஹெலிகாப்டர்ல ஏறுவே அப்டியே எறங்கிருவே
ஓ நீ அவ்வளோ பெரிய வெல் செட்டில்ட்டு கேர்ளாமா
ஆஹமா மா
அப்புறோ இன்னு என்னய மட்டு நீ பஸ்ல அனுப்புற நீ
ம் வேன்னாவோ வேண்ணா ஒன்-ஒன்னயு ஒன்ன ஏத்தி விட்றே ஏப்புல்லா
அப்டியா அப்ப நாளைக்கே சொல்றியா ஒரு ஹெலிகாப்ட்ரு எ ஃப்ரெண்ட்ஸோட சேந்து ஊர் சுத் த்திட்டு வரே நீதா சொல்லுவியே அவ்ளுகலா கேட்டுட்டே இருக்காளுங்க அடுத்து பீச்சுக்கு போலாமான் கேக்குறாளுங்க
ம் ம்
ம் என்னமா சொல்ற போய்ட்டு வர்ட்டா
ஆ சரி சரி பேட்டு வா
நீ இப்டி சொல்ல மாட்டியே
இ உனக்கு ஊர் சுத்துறது தான பிடிக்கு
அப்ப ஏதோ வில்லங்கோ இருக்கு நீ அப்பாட்ட நைஸா போட்டு குடுத்து என்னைய திட்டு வாங்க வைக்கலான் பிளான் போடுற
ஆமா ஆமா அப்டியேதா
அ நீ யாருன்னு எனக்கு தெரியாது பாரு
ம்ஹூ
ம்
ம்
ஆ சேரி சேரி
ம் ம்
இப்போ என்ன அடுத்து அசைன்மெண்ட்லா குடுத்துருக்காங்க அதெல்லா பண்ணனு நெறைய வேல இருக்குதுமா ச் உனக்கு சும்மாவே நா வீட்டு வேல செஞ்சு குடுக்குணுன் ரொம்ப ஆசப்பட்றே ஆனா வந்துட்டு காலேஜ்ல விட மாட்றாங்கம்மா
ஆ
வீட்டு வேலெல்லா செய்யக்கூடாது காலேஜ் வேலய மட்டுதா செய்யணுன் எங்க ஹெச் ஓ டி மேம் சொல்லி் குடுத்து வளத்துருக்காங்க எங்கள
அதா அந்த அ வெறு படிக்க மட்டு செய்ணு நீங்க வேற ஒன்னு செய்யாதீங்கன்ட்டாங்ளோ
ஆம்மாம்மா
ம்
அ
ம் சேரி சேரி அப்டியே செஞ்சுக்கேன்னா அது நல்ல விஸ்யந்தா
ஆம்மா அது நல்ல விஷ்யந்தான
ஆமா ஆமா
ஆ சேரி சேரி பஸ் வந்துர்ச்சு நீ வெய்யி நா ஏர்றே